ம் கேக்குதாடா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ம் கேக்குதுறா கேக்குதுறா பூக்கட்ட தெரிமா
ஆ பூ கட்டுவங்க்கா
ம் நார்மலா கை கட்டு கட்டுவியா இல்ல கால் கட்டு எல்லாம் தெரியுமா
கால் கட்டு ஃபஸ்ட்டு கட்டிட்டு இருந்தே தெரியாதப்ப கட்டிட்டு இருந்தே அப்றோ யூடியூப் பாத் து கை கட்டு பழகிட்ட அப்டி அப்டியே
ம்ஹூம் சரி சரி சரி சரி ம் நானு எனக்கு பூ ம் ஓக்கே அக்கா கா கா எனக்கு பூ கட்றதுனா பூ னா ரொம்ப பிடிக்குன் வையேன் மொதலைல்லா எனக்கு ஒரு பிஃப்த்து சிக்ஸ்த்து வரைக்குமே வந்து எனக்கு முடி நிறைய கிடையாது ஆனா நா வந்து பூ வச்சு விட்டாங்கனா எனக்கு நீளமா தா வேணுன் சொல்ட்டு காஞ்ச பூவா இருந்தாலு தலைல ஹேர் பின் வச்சுட்டு நா வந்து அங்க இங்கயு சுத்திட்டே இருப்பனாமா அதனால நா ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த் படிக்கைலயே வந்து வீ வீட்டுக்கு பின்னாடிலா பெ அந்த ம ஒத்த மல்லி பூ இருக்கும்ல இப்போ நார்மலா கடைலைலா வாங்குவோல் ல
ஆ
அந்த மல்லிப்பூச்செடி நெறைய இருக்கு ன்ன அவ்ளோ பூ இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோக்கு டெய்லி பொறிக்கலா ம் அந்த அளவுக்கு இருக்குமா சோ பொறிச்சு பொறிச்சு எனக்கு எங்க அம்மாக்கு கத்து குடுக்கல சித்தி கத்து குடுத்தாங்கன்னு வையே நா அப்பவே பூ கட்ட ஆரம்பிச்சுட்டே அப்பவே நல்லா பூக்கட்டி வச்சுக்குவே முடி அவ்ளோ இல்லன்னாலு வச்சுக்குவே நானு சோ அந்த ஆர்வோ பாத்தன்னா வந்து கால் கட்டு கட்டுவே கை கட்டும் கட்டுவே எப்பவுமே எதாவ்து கோயில் விஷேசத்துக்கு அப்டின்னா என்னைதா கட்டி குடுக்க சொல்லுவாங்க இப்போ கொஞ்சொ பூவுருக்கு கட்லாமான்னு யோச்சிக்கிட்டுருக்கே அதா கேட்ட
ஓ சரி சரிங்கா நா வந்துட்டு வீட்ல இருக்கு ஆனா நா கட்டுனா கச கசனு ஆயிருதுக்கா
ம் ம்
அது கசக்குறியோன்ட்டு இல்ல அந்த கேப் வரும்போது அந்த கேப்ல உள்ள நூல சொருகுவோம்ல சொருகி இழுப்போம்ல அப்ப வந்துட்டு உ தள்ளி தள்ளி இருக்கு இருக்கும் போது ரொம்ப கச கசன்னு ஆயிருது கட்டும் போது ஒரு நீட்னஸ் இல்ல எங்க அம்மா நல்லா கட்டுவாங்க
ஆ
எங்க அம்மா நல்லா பூ கட்டுவாங்க எனக்குதா கொஞ்சொ கொஞ்சோ அப்பப்ப மக்கர் ஆகு
ம் ம் ம் ம்
அதனால எப்டியோ ஒன்னு வச்சு அப்டியே காணாமூனானு அப்டியே கட்டிட வேண்டியதா அப்டின்னு சொல்ட்டு கட்டிருவே
நீ அப்ப அம்மா கட்றத ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டு நல்லா கவனிச்சு பாரு அந்த பிரச்சனையே உனக்கு வராது
அப்டிங்கிறீங்ளா
ம் ஆமா நானு அதா யாராவ்து பண்றாங்கன்னா அங்க போய் பாப்பே ஆனா இப்போ வந்து கொஞ்சோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா அதனால எனக்கு ரொம்ப தலவலிச்சதுனா கூட அதா நம்ம புடிச்ச விஷயோ பண்றப்ப நம்மளுக்கு கு வலியே இருந்தாலு அது நம்ளுக் தெரியாதுல்ல அந்த மாரி க ரொம்ப தலவலிக்கு பூக்கட்றங்கற விஷயத்துல வந்து எனக்கு தல வலிக்கவே வலிக்காது
ஆனா எங்க அம்மா ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு பூ வியாபாரந்தா பண்ணி ட்ருந்தாங்க அப்ப வந்துட்டு அவ்ங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கனகாமர பூ இருக்குல்லக்கா அது ஃபுல்லா ஒரு தோட்டமாவே போட் டுருவாங்க மல்லிப்பூ ஒரு தோட்டோ கனகாமரப்பூ ஒரு தோட்டோ ஆ அது எல்லாமே நெறைய இருக்கு கொச கொசன்னு இருக்கு அதுல போய் பூ பறிச்சு பூ கட்டி கொண் போய் வித்துட்டு வருவாங்க கோயில்ல சங்கமேஸ்வரர் கோயில் பக்கத்தால கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க ஆ அந்த மாரி இப்பயுமே அந்த மாரிதா பண்ட்டு இருக்றாங்க பூ கட்டி கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க ஆனா இப்ப இப்ப வந்து எதுவுமே போடுறதில்ல வேற மாரி போ போட ஆரம்பிச்சு ட்டாங்க இப்ப வேற மாரி இரு க்கு ஆனா அப்ப ஒரு ரெண்டாயிரத்தி நீங்க சொன்னீங்கள ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத் து அந்த டைம்லைலா ஃபுல்லா தோட்டமாதா இருக்கூ அதே தோட்டந்தா
ஓ சூப்பர்
ஆ இப்பயுமே அந்த செடி இருக்கு ஆனா போலனா அதிகமா இல்லைன் வைச்சிக்குங்க ஃபுல்லா சுத்தி வரு பப்பாளி செடி அந்த மாரிதா வச்சிருக்குறாங்க தென்ன மரோ அந்த மாரிதா இருக்கு ஆனா ரீல்ஸ் எடுக்குறத் நல்லாருக்கு அங்க என எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ ரீல்ஸ் பண்றக்கு எனக்கு அந்த எடமெல்லா நெறைய கட்டாகு
உம் எனக்கு ஆனா கனகாபரொ ரொம்ப பிடிக்கு ஃபர்ஸ்ட்டெல்லா நா சொன்னெல்ல எனக்கு நா கும் குண்டுமல்லிப்பூ நெறையாருந்து கனகாமரப்பூ இருந்துச்சி இப்லா கனகாமரப்பூவே வந்து க எங்யினே தெரியல என் கொண்டு வந்து செடி வெச்சாலுமே முளைக்க மாட்டெங்குது செ ட அது வந்து தலையவு மாட்டெங்கு
எங்க அம்மாயி ஊர்ல நெறையா இருக்கு ஒரு பாதி இது பாதி இதே இருக்கு அந்த பக்கோ நெறைய வெச்சிருக்காங்க கனகாமரப்பூ நாந்தா வந்துட்டு பொரிக்கிறதே இல்ல எனக்கு புடிக்கிறதே இல்ல சேரி அப்பிடின் சொல்ட்டு விட்டுட்டு வந்துறது
நா அதெல்லா இல்ல எல்லா வச்சுக்குவே
எனக்கு ரோஸே புடிக்காது மல்லிகப்பூவு புடிக்காது அதிகமா அந்த வாசன எனக்கு ஒத்துக்காதுங்காட்டி புடிக்காது அதிகமா வைக்க மாட்டே என்னைக்காச்சி ஒரு நாள் தா வெப்பே
ம் ம் ம் ம் நானு கரெக்டு இப்போ எதுனா சிட்டி சைடு போறே அப்டினா பாத்தே அப்டினா பொரிச்ட்டு வந்து வச்சு பே ஆனா கட்றது அதாது வெக்கிறனோ இல்லையா ஆனா கட்டி வச்சிருவே குட்டி எனக்கது அந்தளவு பாக்ணு அவ்ளொதா தலையில வச்சுக்கிறது ரெண்டாவது பச்சி இப்பல்லா இப்ப இப்ப பாப்பா பெருசானதுக்கப்பறம்லா அது மாரி ஒரு தேட்ட வரதுல்ல தாலூ நா வாங்கிட்டு வந்து கட்டி வச்சிக்குவே யாராவது குட்டிஸ் வந்தா குடுத்துருவே இல்ல வீட்டுக்கு நானு எனக்கு கொஞ்சொ புடு யாரு வந்து தாலுமே நா எதாவது எடுத்து குடுப்பே எப்பயா வீட்டுக்கு எதாவது குட்டிஸ் வராங்க அப்டினா அ வீட்ல என்ன எதாவது வந்து பழ வகை எதாவது இருந்துச்னா எடுத்துக்குடுவே எடுத்துக்கொண்டொய் குடுத்துருவே நானு அந்த மாரி வந்து எதாவது பொண்ணுங்க புள்ளைங்க யாராது வராங்க பக்கத்துலையே கோயிலிருக்கு அப்டி வர்றஸ் சாமி கும்ட வந்தாங்க குட்டிஸ் யாராது ஆ ஏங்கிட்ட வந்து யாராவது பேசுறாங்க அப்டினா பூ இருந்துச்சுனா பூ கொண்டாந்து குடுனு த்றுவே அது கட்டியா இருந்தாலு குடுத்துருவே ஏ வீட்டுக்காரர்தா சொல்லுவாரு வாங்குறது எதுக்குன் தெரில ஆனா வ கொண்ணாந்தா மட்டு வா கட்டுனங்குற வே ல எல்லாத்துக்கு எடுத்து எடுத்து தானோ பண்ணிர்ற ஆனா நீ வச்சிறாது அப்டிம்பாரு
ஆமா காலேஜி பொண்ணு அப்பிடிதா சொல்ச்சு அக்கா உங்களுக்கு வேணாமாக்கா அப்டின் சொல்லி அபிங்ற ஒரு பொண்ணு எங்கூட பேசிட்டுந்துச்சீ காலேஜ் படிக்கிது பக்கத்துல இன்ஜினியரிங்கு அந்த பொண்ணு இருந்துட் டு உங்ளுக்கு வேணாமாக்கா அப்டின் சொல்லி கேட்டுச்சி எனக்கு இருக்குது நீ வச்சிக்கோ அப்டின் சொல்ட்டு நா கட்ன பூவ அப்டியே நல்லாதா கட்டிருந்தே அந்தன்னைக்குன் பாத்து அப்றோ அந்த பொண்ணுக் குடுத் துட்டே அந்த பொண்ணு எதுவு சொல்லல்ல உங்களுக் வேணாவான் மட்டு கேட்டுட்டு கம்முனு இருந்துர்ச்சி
அ இப்பல்லா என்ன அப்படின்னா நம்ம வீட்லதானே இருக்கோ இது ஏ வைக்கண எங்கயாவது வெளியில போனா வச்சுக்கலா வீட்ல தான இருக்கா அப்படின் சொல்லிட்டு ஒருத்த ஒரு தாட்ட வந்துருது ஆமா ம் ம்
இதை வச்சுட்டு போய் யாரு பாக்க போறாங்க வேஸ்ட் டைம் தா வேஸ்ட் டு அப்படிங்கிற மாரி தோண ஆரம்பிச்சிருச்சு அதனால எனக்கு சழிச்சிருச்சு டிசம்பர் பூவெல்லா வெ பிங்களாங்க்கா
டிசம்பர் பூ எங்கவீட்ல வெச்சதே கெடையாது அதனால யாராவது வச்சா நல்லா பாப்போ பாத்து ரசிப்ப ஆனா டிசம்பர் பூ வெச்ச
எங்க வீட்ல இருக்கு கீழ கனகம்பரப்பூ எங்க அத்த வீட்ல இருக்கு
ஓ ஓகே ஓகே
விதைய இருக்கு பச்ச கலர் இல்ல ஆரஞ்ச் கலர் மட்டு தா இருக்கு
ம் ஓகே ஓகே ஓகே டிசம்பர் பூ என்ன கலரு
புதுசா என்ன கலருக்கா இருக்கு
ம் டிசம்பர் பூ வொய்லெட் கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்கு சாண்டல் கலர் இருக்குது
எங்களது வந்துட்டு போப்பிள் கலர்ல வரும்லக்கா கத்திரிப்ளூ கலர் போப்பிள்னு சொ
அ அ சூபர் அ
ஆ அந்த மாரிதா இருக்கு செடி கொஞ்ச கொஞ்ச குட்டி குட்டியா இருக்கு பூவு கொஞ்ச இதா இருக்கு
ம் ஆனா வெதைவிழுந்தா நிறைய முளைச்சிரு ஆ
ஆ ஆமா ஆமாங்க்கா அப்புற இது இன்னோனு வந்துட்டு இன்னோனு என்ன செடி சொல்வீங்க செண்பக பூ சொல்லி கேள்விப்பட்ருக்கீங்ளாங்க்கா
செண்பக பூவா மரோ
மஞ்ச கலர்ல இரு குமெ மரோஆ அது ஃபஸ்ட்டு எங்க வீட்ல நெறைய இருந்துச்சு வாசன அப்டியே குப்புனு அடி கு பயங்கரமா இருக்கு அவ்ளோ பூ பூக்கு மரத்துல ஏறி பொறிப்ப காலேஜ் டேஸ் லலா அவ்ளோ வச்சிட்டு போவே
ம் ம் ம் இப்பில்லயா
இப்ப இல்ல வெட்டிட்டோ
அட அந்ததுக்கு பாம்பு வரு சொல்லுவாங்க
ஆ ஆ பச்சப்பாம்பு மேல வந்து ஏறு அப்பிடிங்கிற மாரி சொல் மனோரஞ்சிதனா என்னக்காது அதொரு பூவா
ஆ ஆமா அது எங்க வீட்லருக்கு பச்ச கலர்ல இருக்கு வாசன சூப் பரா இருக்கு அந்த பூ பாத்தன்னா பச்ச கலர்ல இருக்கு ம் பழுத்ததுன்னா நா உனக்கு ஃபோட்டோ அனுப்ச்சி விட்றனே
ம்
ம் அது நல்லா வாசனயாருக்கு அ அதுக்கு பாம்பு வரும்பா அதுக்கு பாம்பு வரு
பாம்பு வருமாங்க்கா அது
ஆமா
அப்பா
இ ரீசன்ட்டாவே நாங்க அம்மா வீட்டுக் போனோ அம்மா வீட்டு வேலில இருக்கு கரெக்டா நான் போய் பொறிக்கலாந்துறுப்போ ஒரு நல்ல பழுத்த பூ வந்து அவ்ளோ வாசனயா இருக்கு ஒரு சார பாம்புதா எதோ ஃபஸ்ட்டு போய் பாத்துட்டு வந்து கரெக்டா கை உட்டு பொறிக்கலாங்கறப்போ பாம்பு படுத்திருந்துது அந்த வேலி மேலயே சுருண்டு படுத்திருந்துது அய்யய்யோ இருக்குதுன்ட்டு அப்பாட்ட வந்து சொன்னே அப்பா என்ன சொன்னாங்க அது போயிரு கொஞ்ச நேரத்துலயே அப்டின்னாங்க அப்பறோ ஒரு காமன்நேரோ கழிச்சு போயி் பாத்தா மறுபடியு அங்கேதா அப்பறோ ரோட் மா ஒருத்த ஒரு அண்ண வந்தாங்களா இப்டின்னு சொன்னோன்னே அட அது எதோ எரய முழுங்கிருக்குது அதனாலதா சுருண்டு படுத்திருக்குது அப்டின்னாங்க அப்பாட்ட சொன்னோனயு ஏனா நா கோ அந்த வேலைக்கு உள்ள பாத்தன்னா அ கோழி குஞ்செல்லா வாங்கி விட்ருக்கமா பாம்பு எதா இருந்தாலு கொத்துமுல்ல இல்ல பாம்பு வாசனைக்கு கோழிக்கு கோழி செத்து போயிடு அதனால போயிட்டு அப்றோம அப்பா அத எடுத்து அடிச்சாங்க அது ஏதோ சாப்ட்டுட்டு படுத்துருக்கிறதுனால கொஞ்சோ ஸ்பீடா போக முடியல அதனால அடுச்சு அத சாகடிச்சுட்டாங்க
சேரி சேரிங்க்கா நானு பாம்ப கொண்ட்ருக்கறே இப்பதா கொஞ்சோ அந்த மாரில்லா விட்டுட்ட இன்னைக்கு குட்டி நாக பாம்பேன்னமோ இதாயிச்சுன்னு சொல்லிட்டு கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்ட
அ அது நம்மளுக்கு ஆபத்துங்கறப்ப பண்லா ஆபத்துங்கறப்ப பண்லா
அ வீட்டுக்குள்ளார வீட்டுக்குல்ல சைக்கிள் கிட்ட வந்து சுருண்டு படுத்துட்டு இருந்துச்சு
ம்
வீட்டுக்குள்ள போறக்கு வழி இல்லேன் சொல்லிட்டு அப்பறோ சாக்க தூக்கி போட்டதுக்கப்பறோ கீழ வந்து பாம்பு சுருண்டு படுத்திருந்துச்சு
அப்பறோ எங்கம் எங்கம்மா வந்து கண்டபடி புடுச்திட் ஏன்னா நா வரத்துக்குள்ள கேட்ட சாத்தி வக்க வேண்டிதான இப்டி தொறந்து வச்ட்டிருந்தா வெளில ஒரு பாம்பல வீட்டுக்குள்ள விட்டுட்டுக்றியா அப்டின்னு பழி வேற என் மேல
அ அது பண்ணுவாங்க
அஹ் நெறைய பாம்பு அ அ அ அ அ நெறையா பாம்பு அதனாலதா நா ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணி விட்ட
அடுத்த வாட்டியும் அந்த மாரி பண்ணிராத அப்டினாங்க எல்லாரு
ம் ஓ ஓக்கே
உட்டுட்டு போயிட்டாங்க பாம்பு இல்லைன்னா நீ முடிஞ்சிருப்ப அப்டின்னாங்க எங்க அம்மா
குருவி காக்காய்க்கு எது புடிச்சு குடுத்துருக்க வேண்டியதுதா
ஆமா ஆமா சரி வச்சிருப்பாரு
அ செரிக்கா
ம்
அ பாய்கா